கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்ணீங்க அம்மா செல்லுத்தரமாட்டேட்டாங்களா
ஆமாங்க சிஸ்டர்
ஏ
தெரியலங்க சிஸ்டர் அப்படிலா சொல்லாதீங்க சிஸ்டர் நம்ம டாபிக்குள்ள போவோமா
ஆ சரிங்க சிஸ்டர்
ம் எங்க ஊர்ல திருவிழா லானா அவ்ளோ ஒரு அழகா இருக்கு சிஸ்டர்
என்ன திருவிழா அ க்கா
திருவீலா அப்படின்னா எங்க ஊர்ல எங்க எங்க அ எங்க ஊர்ல எங்க ஏரியால ஒரு கோயில் உண்டு சிஸ்டர் அந்த
என்ன கோயிலு
அ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில்
ஆ
அந்த கோ ஆடி மாசம் கடைசி செவ்வான்று நடக்கும் சிஸ்டர்
சேரி
அந்த திருவிழா அவ்ளோவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் சிஸ்டர் ஒரு வாரத்துக்கு நல்ல ஒரு அருமையான நிகழ்வாருக்கு
சிஸ்டர் நீங்க சொல்ற மாரி அந்த கட் இருங்க
ஆ சொல்லு
இருங்கள
சேரி சொல்லுங்க சிஸ்டர்
எங்க ஊருக்குள்ளயு ஆடி மாசோ கடைசிவாரோ சிஸ்டர் கோவில் கொட நாலா சின்ன ஆமா நாலா சின்ன பிள்ளையில ப படிக்கும் போது அந்த கோயில் கொடையிலா இப் இப்ப மாது நீங்க ஒரு வாரே தா சொல்றீங்க அப்போ பத்து நாளு திருவிழா நடக்கு பத்து நாளு ஒரு நாள் பட்டிமன்ற ஒரு நாள் பாட்டு கச்சேரி ஒரு நாள் ஆடல் பாடல் அந்த ஆடல் பாடலுக்கு விஜய் டி வி நட்சத்திரங்கள் எல்லாருமே வருவாங்க
ம் அப்டியா
ஆமா அந்த கிளிமூக்கு அந்த சின்ன தம்பி பெரிய தம்பி அந்த சூப்பர் சிங்கர்ல இருக்கறவங்க எல்லாருமே வந்து பாடுவாங்க
நீங்க பாத்துருக்கீங்களா
ஆள பாத்துருக்கே போவே ஆனா இப்ப நாங்க கோயில் கொட கொண்டாடுற மாரியு முந்திலா கோயில் கூடனாலே என்னங்குற மாரியே தெரியாது எங்களுக்கு எங்க வீட்ல அவ்ளோவா வெரதமு இருக் இருக்க மாட்டா கோயிலுக்கு அவ்ளவா போவு மாட்டா ஆனா நா வந்து சின்ன பிள்ளைல இருந்தே விளக்கு பூஜைல உக்காருவ சிஸ்டர் ச நா மட்டுதா உக்காருவே எ ரெண்டு தங்கச்சிங்களு வரவு வரமாட்டாள்வ எங்கயு வரமாட்டாள்வ நானே சின்ன ஃபுல்லா அப்ப ஏ த ஆமா ஆமா நானே சின்ன புள்ள அப்ப ஏ ரெண்டு தங்கச்சிங்களு அத விட சின்ன பிள்ளையாதான இருப்பாங்க
ஆமா
நா தா எங்க தெருவுல இருக்குற ரெண்டு மூணு வேரோட சேந்து போய் வெளக்கு பூஜைல வருஷ வருஷ உக்காருவ ம் இப்பல்லா கோயில் கூட எல்லா திருச்சி எல்லா கம்மி பண்ணிட்டாங்க முந்தில்லா அதிகமா இருக்கு அப்ப பாத் மத்த நாளு நல்லாருக்கு அப்ற கோயிலுக் கட்ற கோயில் கட்ற கோயில் கட்றன்ட்டு ரொம்ப வர்ஷமா இழுத்து அடிச்சாங்க அந்த கோயில் உள்ள பணத்தல்லா அங்க இருக்றவங்கல்லா சாப் கேட்டாங்க தோழி கேள்விப்பட்ட
ம்
கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வரு சின்ன கோயில் கட்டுற கோயில் கட்டுற கோயில் கட்டுறன்னு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப் இப்ப ஓரளவு பரவல்லாம கொண்டாடுறாங்க கோயில் கூட ம் உங்க ஊரு கோயில் கூட அப்டி இருக்கு
அதா சிஸ்டர் எங்க எங்க அதா அதா சிஸ்டர் எங்க கோயில்லயு எங்க ஊரு கோயிலுக்குள்ளயு இப்டிதா நா கோயில் கட்டுற கோயில் கட்றேன்னு இந்த மாரி சாப்டுட்டாங்க துட்ட அதுக்கப்ற இப்பந்தா இப்ப மறுடி கோயில்லா கெட்டிட்டாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த வருஷ இந்த மா இந்த அந்த வருஷ ஆடி மாச கடைசி செவ்வா கோவில் கட இங்கயு ஆடல் பாடல் நிகழ்ச்சி லாஸ்ட் நாளு கும்மி பாட்டு கச்சேரி அ எல்லா நடக்கு கோல போட்டி விளையாட்டு போட்டி
ம் நானு கோலப்போட்டி போட்ருக்க சிஸ்டர்
அ அ அதுதுக்கு பரிசு தருவாங்க ஆறுதல் பரிசு தருவாங்க ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு தங்க காயின் தருவாங்க வெளக்கு பூஜைக்கு குளுக்கள் பரிசுல்ல தங்க காயின் தருவாங்க ரெண்டாவது பரிசு க்கு வெள்ளிக்கெழம தருவாங்க ஆ விழுந்துருக்குக்கா விழுந்துருக்கு சிஸ்டர் விழுந்துருக்கு சிஸ்டர் வெள்ளிக்காயின் வாங்கியிருக்க சிஸ்டர் நானு
வெள்ளிக்காயனா செர் செரி எனக்கு பரிசு விழு ஆனா இந்த மாரி வெள்ளிக்காயின் தங்காயின்னு விழுந்தது இல்ல சின்ன டிபன் பாக்ஸ் இந்த மாரி வாங்கிருக்க கோயில் கடவுட் ட்டி வந்து எனக்கு அந்த மாரி விழுந்தது கெடையாது மாச மாசமு வெளக்கு பூஜ நடத்துவாங்க எங்க கோயில்ல
ஆ ஆ
அந்த மாச மாச நடத்துறதுல எப்பமாது விழு கோயில் கூட அப்ப விழுந்ததில்ல அதே மாரி கோல போட்டிலல்லா சேருவே நானு எ தங்கச்சிங்கலா வரமாட்டாளுக
ம் ம்
நா தா சேருவ நா சேந்து கலர் போட்டு எதாவது ஆறுதல் பரிசு மொத ஒரு வருஷ ஒரு ச ச ஒரு அரிசி கழுவுற சட்டி மாரி தந்தாங்க அதுக்கப்றமா ஆறுதல் ப்ரைஸ் டிபன் பாக்ஸ்தா ரெண்டு மூணு தடவ வாங்கிருக்க
செரி செரி நீங்க நல்லா கோலம் போடுவீங்களா சிஸ்டர்
ஏதோ ஓரளவு போடுவே நல்லாலா போட தெரியாது சிஸ்டர்
ம் ம் பொங்கல் அன்னிக்குலா நம்ம நைட்டு முழிச் ச்சிருந்து அவ்ளோ அழகா கோல போடுவோல சிஸ்டர்
ஆமாங்க யாருங்க போட்டா நா மட்டு தா
இல்ல சொல்லுத அப்டி போடுவோமே இப்பல்லா அந்த இது வந்து கொறைந்து கொண்டு வருகிறது
ஆமா யாரு நா எங்க வீட்ல இருக்கு போது கோல போடுவ சர் எ கூட பொறந்த எவளு எந்ச்சு வரமாட்டாளுக
ம்
நா விடிய விடிய கோல போட்டுடு பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லா தூங்குறதுதா என்னுடைய வேல சிஸ்டர் எவ்ளோக்கு எவ்ளோ நா எங்க வீட்ல கோல போட்டனோ அவ்ளோக்கு அவ்ளோ இங்க வந்து கோலமே போட்றதில்ல சிஸ்டர்
புகுந்த வீட்டில்
ஏனா ஆமா புகுந்த வீடு உம் அப்புறோ கோயில் திருவிழா இந்த வருஷ எப்டி சிஸ்டர்உங்களுக்கு
ஆமா சிஸ்டர் அண்ணி வந்து மாசமா இருக்காங்க சோ அங்கிறந்து இப்போ ஆகஸ்ட் ரெண்டா தேதி வளைகாப்பு போட்றோ‌ நாங்க இப்ப அவங்க அங்க போயறுவாங்க அதுக்கு முன்னகூடி கொழந்த பொறந்துட்டு அப்டின்னா நம்மளால போக முடியாதுல சிஸ்டர்
ஆமா அதுக்கும் அதுக்கு முன்னாடி பொறந்துருமாக்கும்
தெரில சிஸ்டர் ஆடி மா ஆகஸ்ட் ட்லதான வரும் இல்ல இல்ல அது செப்டம்பர்லதான் டேட் குடுத்துருக்காங்க நமக்கு ஆகஸ்ட் செகண்டு் வாரத்திலயே வந்துரும்ல என்ன சிஸ்டர்
ஆமா ஆமா சிஸ்டர்
அதனால அ பேர்லா இப்ப மாதக்கோயில் திருவிழா வேற எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும் பா துகொங்க அது வந்து அது ஜூலை லாஸ்ட் வாரத்து த்துலருந்து ஆரம்பமாகுனு நெனைக்கிற
ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கோடி கண்டிப்பா வரோ சிஸ்டர்
ஆ எப்போ போகலா சிஸ்டர் சொல்லுங்க
ஜூலை டுவெண்டி சிக்ஸ் கொடி ஏத்துவங்க நெனைக்கிற சிஸ்
ஆமா சிஸ்டர்
செரி ஜூலை டுவெண்ட்டி எயிட் வந்து இங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்டி நைன் எங்க பசங்களுக்கு இங்க பர்த்டே வருது
ஆமா
அதுக்கப்புறோ அது ஞாயிற்றுக்கெலம வந்து வளகாப்புன்னு நெனைக்கிறே எங்க அண்ணிக்கு
செரி
அதுக்கப்புறோ ஃப்ரைடே வந்து வரலான்னு நினைச்சிருக்கே
ஃப்ரைடே வா சிஸ்டர்
அப்புறம் எப்ப சிஸ்டர் வரணு
ஆ ஆ ஆ ஆ ஆ போவோம் சிஸ்டர் போவோம் அது திருவிழா ஆரம்பிச்ச வாங்க அந்த கொடிய ஏத்துநனனதுலருந்து பத்து நாள் தானே சிஸ்டர்
பத்து நாள் ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கு நடக்கு சிஸ்டர்
ஆமா இப்போ நமக்கு எனக்கு கூட பிறந்தது ரெண்டு அக்கா ஒருத்தி இருக்கு கா இப்ப இன்னொருத்தி அவளையு கூப்பிடணுலோ சிஸ்டர்
அவங்களு அப்படிதான் வரேனு நாங்க சொன்னாங்க சிஸ்டர் நாங்களு கேட்டே
கேட்டீங்களா நீங்க
ஆமா அவ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகனு சனிக்கிழமை வரணும்ங்கற மாதிரி பேசனா
அப்ப சனிக்கிழமை போவமா சிஸ்டர்
சனிக்கிழமை எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடிஞ்சா வந்துரு சரி வெள்ளிக்கிழமை வந்துரு அப்படின்னு நான் சொன்னே
சரி சரி
ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை வந்தனா அப்படி கெளம்பி வா அப்படின்ன பிள்ளைக ஒன்னு கலெ ஒரு படிப்பா படிக்குது சனிக்கிழமை அப்படி ஒன்னு ஸ்கூல்ல எல்லா வைக்க மாட்டாங்க வானே நானு
சரி சரி
எப்படின்னு தெரியல இன்னு வழகாப்புக்கு எங்களை டச் கூப்பிடல கூப்பிடாம எப்படி வர முடியும் சிஸ்டர்
வளைகாப்புக்கு இன்னு கூப்பிடலையா
ஆமா
சிஸ்டர் இன்னும் நாட்கள் கிடைக்கறது பாத்துக்கோங்க அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் வளகாப்பு இன்னைக்கு ஜூலை நான்காம் தேதி தான் ஆகிறது இன்னும் ஒரு மாதங்கள் உள்ளது அ சொல்லுங்கள்
இல்ல அதுக்கு முன்னாடி நாங்க ஒன்னும் பிளான் பண்ண கூடாதுல்ல சிஸ்டர்
டர் ஐயயயோ எப்ப பாப்பான் நீ இருக்க பாத்தியா அதுல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர் உங்களை நாங்கள் வீட் வீட்டுக்குவந்து வெத்தலை பாக்கு வைத்து அழைத்து தாம்பூலத்தட்டுடன் உங்களை வந்து அழைப்போ சிஸ்டர் நீங்கள் கண்டிப்ப கண்டிப்பாக எங்கள் வீட்டு அண்ணி வளைகாப்புர்க்கு அதாவது நீங்க தா முன்னாடி இருந்து நடத்துன்னு பாத்துக்கோங்க ஏன்னா
ஆ
அண்ணனோட பொண்டாட்டினா நீங்க அன்னி மைனி நீங்கதான் முதல்ல வளயல் போடணு இல்லயோ அவுங்கதான் போடுவாங்களோ தெர்லக்கா சீ தெர்ல சிஸ்டர் சேரி நம்ம இங்க போவோம் மாதா கோயிலுக்கு
சேரிங்க சிஸ்டர் நீங்க உங்க அண்ணன்ட்ட கேளுங்க சிஸ்டர் உங்க அன்னிட்ட கேளுங்க சிஸ்டர்
நீயே கேலு
கேளுங்க தோழி
எக்கா எக்கா எக்கா சிஸ்டர்
பாத்து பாத்து தண்ணி குடிங்க இருமாதீங்க
ச
எக்கா சிஸ்டர் ஹலோ அ அண்ணன்ட கேக்கணும்னு நீங்க சொல்றீங்க
ஆமா
போவா சிஸ்டர் ஏன் அவேன் ஸ்கூல் படிக்கச்சல அவேன் மாதா கோயிலு போனதுன்னு எனக்கு தெரிஞ்ச அவேன் ஸ்கூல் படிக்கச்சு போனதுதான் சிஸ்ட
ஆமா சிஸ்டர் அந்த மாதகோயில்ல வச்சு ஒரு சைக்கிள்ளகூட தொலைச்சுட்டு வந்து இருக்கான் சிஸ்டர் எங்க அண்ணே
ம்மா ஏ சைக்கிள்ள தொலச்சிட்டா அண்ணே அதுல இருந்து போகலனு நெனக்கே சொல்ல முடியாது
இல்ல பேய்ருக்காங்க சிஸ்டர் அப்ப தான் இருங்க சிஸ் டர் எங்க அண்ணணோட ஃப்ரெண்ட் வந்து விக்ஸ் வினோத் அண்ணே உபாரிஸ் அண்ணேனு இருக்காங்க அவுங்கல்லாம் இருந்தாங்கன்னா அவுங்க கூட சேந்து பேயிருக்கான் சிஸ்டர் ஆனா அதிகமா போனதுல்ல ஆமா இந்த வருஷம் வேணா கூப்புடுங்க சிஸ்டர்
எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அண்ணே மாதாகோயில் திருவிழா போய் நான் பாத்தது கெடையாது சிஸ்டர் நீங்க பாத்துருக்கீங்களா சேரி ஆனா போன வருஷம் சோ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிது ஆனாலும் அவேன்
ஆ
போகல பாத்துக்கோங்க
அப்டியா
இந்த வருஷோம் கண்டிப்பா நம்ம அவனையும் சேத்து கூட்டி இழுத்துட்டு பேயிருவோம் சிஸ்டர்
சரிங்க சிஸ்டர்
உம்
நீங்க உங்க அண்ணன்ட சொல்லுங்க சிஸ்டர்
அவன்ட்ட நீங்க சொல்லுங்க சிஸ்டர் நா என்னத்த சொல்ல நா சொன்னானா கேக்க மாட்டா அவனுக்கு வந்து மூத்த தங்கச்சியதா ரொம்ப புடிக்கு அவ சொன்னா என்னன்னாலு கேப்பா பாத்துக்கோங்க
அப்புடிங்களா செரி அப்ப உங்க மூத்த அக்காவ சொல்ல சொல்லுங்க
எங்க அண்ணி என்ன சொல்லுதாங்கன்னா யாரு கூப்ட்டாலு உங்க அண்ண வரமாட்டாங்க அப் டின் சொல்லுதாங்க நம்ம மண்டைய நாலு தட் டி தட்டி போட்டு வேனா இழுத்துட்டு போவோம் எங்க கூட வா ஆசையா இருக்குன்னு என்ன சிஸ்
ஞாயிது இல்ல சிஸ்டர் ஞாயித்து கெழமையா இருந்தா அவுங்களு லீவா இருக்கு வர வாய்ப்பு இருக்கு அவங்க சும்மாவே லீவு போடமாட்டா எந்த இதுவு போடமாட்டா இது வே ஃபைவ்டேஸ் சேட்டர்டேங்கும் போது எப்டி கொஞ்ச சீக்கிரமா வந்துட்டானா கூட்டிட்டு போலா சிஸ்டர் கண்டிப்பா
இல்லன்னா அவன ஸ்டெய்ட்டா அங்கேயே வர சொல்லு செரி சிஸ்டர் நா அப்புறோ கூப்புறே சிஸ்டர்
செரி தேங்க்யூ சிஸ்டர் ம்